ஹலோ ஹலோ
ஆ கேக்குதாங்க மேடம்
ஆஹ் கேக்குதுங்க மேடம் உங்களுக்கு கேக்குதா
அ அ கேக்குதுங்க கேக்குதுங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் எப்டி மேடம் போயிட்டு இருக்குது ஏ நல்லா போயிட்டு இருக்குங்களா ஏதோ இன்னைக்கு நியூஸ் ஏதோ பார்த்தேன்னு சொன்னீங்க யானைக்கு ஏதோ இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க
ஆமாங்க மேடம்
ம் ம்
அது வேற அது கர்நாடகா மாநிலத்த பாத்தீங்களா இந்த யானைக்கு யானைக்கு இந்த ஐ பாவ ஒரு
ஆமாங்க மேடம் அது ஓகே இது வேற த்த எதோ ஒரு யானைய வன
ஆமாங்க இது வந்து பொள்ளாச்சி ஆ ஆ பொள்ளாச் ச்சி சைடு யானை தண்ணி குடிக்க போயிருக்கு போலேங்க அது என்னாச்சு
சேரி சேரிங்க
யா அப்டியே உள்ள எறங்கி அது அடிச்சுட்டு ட்டு போயிருச்சு தண்ணி பாவோ அந்த ஒரு ஜீவன் உயிர் போனது போனதுதா அதுல எல்லா அதுங்க டீ தொட்டினு ஒண்ணு கட்டி ப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சோ க்ளீன் பண்ணி தண்ணி ஊத்தி வச்சா அது எதுக்கு இந்த மாறி எ டத்துல வந்து குடிச்சு இப்டி எறக்கணு இல்லைங்ளா
உம் -ஆ
பொளசண்ட கொரங்கு அதப்பாத் பாத்தீங்கனா ரோட்டோரமா வந்து எல்லாத்திட்டியு தண்ணி கேக்குது அ -அது குடுத்தா பொதுமக்கள் குடுத்தா தப்புன் சொல்றாங்க வந்து இவுங்க குடுத் பழக்கிட்டாங்கன்றாங்க ஆனா இவங்க அதுக்கான ஸ்டெப்பெடுத்தா அதுங்க அந்த மாறி வந்து கேக்குது இல்லைங்களா அதத சொல்றாங்க கொஞ்சோ அதுகுல்லயு நம்ம பாதுகாப் து பண்ணனு யானை இனமே தரையே இப்ப அழிஞ்சிக்கிட்டு தா வருது. அதெல்லா இவூங்க கொஞ்சோ கவன குறைவா இருக் கறதுனாலதா இது பண்ணுது ம்சு -இந்த மாறியே சம்பவொலா நடக்குது இல்லைங்களா இவங்க கொஞ்சோ வெயில்ஸ்க்கு முன்னாடியே அதெல்லா க்ளீன் பண்ணி அது இந்த மெறி தண்ணியல ஊத்தி எதோ முடிஞ்ச தீனியா குடுத்தாங்கனா தீனி குடி தேவயில்லைங்க தண்ணி முக்கியொ தானே வெயில்க்கு நம்மளே சாதாரண மனுஷரு நம்ம எவ்ளோ தண்ணி குடிக்கிறோ அதெல்லா எவ்ளோ பெரிய ம்சு உ -உயிரினோ அதுக்கெல்லா எவ்ளோ குடுக்கணு தண்ணி. அஹ் -அந்த ம் -தண்ணியாவது இருந்தாதா அது முன்ஜார் அப்றென்ன சொல்றது ஊருக்குள்ள வந்துருச்சி அப்டின்னு சொல்றாங்க நா அதுக் நிக்குற பக்கோ காட்டேஜு அது இதயு கட்டி போட்டு அதுக்கப் போற வழியா இது பண்ணி போட் டே நேஹா அது போற வழியல்லா நம்ம அடச்சி காட்டேஜு ஆஹ் அது இதுனுல்லா கட் ஃபாம் அவுஸ் அப்டி இப்டின்லா ஆக்கிரமிப்பு பண்ணிக்குறது. அப்றோ அது எங்கதா போய் வாழ க் -ஏ -தண்ணி அப்றோ ஊருக்குள்ள தா வரு சாப்புறதக் ஊருக்குள்ள தா வரு அஹ் அப்றோ வந்து வீட்டுக் குடியிருக்கறப் பக்கோ வந்துருச்சி குடியிருக்குற பக்கோ வந்துருச்சினு சொல்ல வேண்டிது அஹ் கடசிலா இப்ப யான இனமே அழிஞ் இரும்புவல கடசி இல்லங் வருங்கால புள்ளைகளுக்கலா பேப்பர்லதா யானை இதுதா யானை இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னு காட்ட வேண்டியதா இருக்க மாட்டோ இருக்கு போற காலத்துல அப்டிதா இருக்கும் மாட்டும் ஆமாங்
ஆமா வனவிலங்குகலுக் குடுக்க வேண்டிய
இந்த கவுர்மெண்ட்டு கார அ ஆ கவுவர்மெண்ட்காரவங்க இந்த ஆபீசர்ஸ்கள கூப்ட்டு மொதலே இந்த வான் பண்ணி வெக்கணு நீங்க வந்து இப்படியெல்லா இருக்குன்னா நீங்க மொதல அத கிளீன் பண்ணி தண்ணி குடுங்க அப்ப அந்த மேரி குடுத்தீங்கன்னா அது ஊரூக்குள்ள வர் அந்த மேரி கூப்ட்டு இவங்க வந்து அந்த வெயில் காலத்துல ல்லா கொஞ்சோ விசாரிச்சுட்டே இருக்கணு மேல் எடத்துல இருந்து ப்ரெஸர் குடுத்துட்டே இருந்தா கீ கர்ட்டா வேல பாப்பாங்க ஆ அதுவு ஒரு உயிர் தான நம்மள நம்பிதா ஆ அதெல்லா இ இரு எதோ காடுங்கற ஒன்னே இருக்கு ஆ அதுவே நம்ம இந்த மாரியெல்லா சாகடிச்சோம்னா அப்றோ சிங்கோ புளியெல்லா வீட்டுக்கிட்டதா சுத்து காடல்லா அழிக் அழிக்க அப்றோ அதெல வீட்டுக் வீட்டுக்கிட்ட ஊருக்குள்ளதா ஜுத்து இல்லைங்களா
ஆமாங்க மேடம் இதுதா இதனாலதா து அதோட அழிவுகள்லா அப்டியேதா
ஆமாங்க மேடம் எப்பாப் ஆ இப்ப பாருங்க இப்ப ஏதோ பக்கோ கூடியு நெருப்பு புடிச்சு எரியுது இந்த மாரில்லா இருந்ச்சினா அப்றோ இந்த விலங்குகளை எங்கதா போவு சொல்லுங்க பாக்கலா ஊர் சைடுதா தேடி வரு ஆ
விடமுலையன தேடிதா வரோ
கண்டிப்பாங்க அதோட உயிர் அதுக்கு பெருசுதான நம்ம உயிர் நமக்கு பெருசுங்கிற மேரி அதோட உயிரு அதுக் பெருசுதா
ஆமா அது வந்து
குள்ள வரதா செய்யு ஆ
இல்ல நம்ம வந்து காடுகள்ல இருக்க எடங்கள்ல வந்துட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா அதிகமா அந்த காட்டு ஜினம் மாரி காட்டி ஆக்ரமிப் பண்றாங்க
கண்டிப்பாங் மேடம் ஆ அதெல்லா கொஞ்சோ கவர்மெண்ட் விஸ் சாரிச்சு தூக்க சொல்லி அதா இவங்க முன்னாடி பர்மிஷன் வாங்கிக்றாங்க மேடம் அக்ற அது என்னதது அஹ் உள்ள உள்ள அத உள்ள தள்ளி கட்றாங்க
ஆமா ஆமா
அவங்களே நா தப்பு சொல்லுவே அது அப் ப்டி என்ன நீங்க போய் அங்க ஊ போய்வு அப்டி பாக்கணு
ஹலோ ஹலோ கேக்குதுங்களா மேடம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ மேடம் கேக்குதா ஹலோ ஹலோ மேடம் கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ மேடம் கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ மேடம் நீங்ளே காடுகள அழிக்காம நம்மளு பாத்துக்றது நல்லதுங் தா மேடம் ஏனா காடுகள் தா நமக்கு எல்லாமே நல்லது தா நமக்கு எல்லாமே வந்து மழை வர்றதுக்கு காரணமே காடுகள் தா அதனால் நம்மளு வந்து மோஸ்ட்லி காடுகள்லா அழியாம பாத்துக்கறது ரொம் ம்ப நல்லது இனிமேட்டு வந்துட்டு அதுக்கான முயற்சிகளையு நம்ம எடுக்கணு காடுகள் அழியாம இருந்த தா நமக்கு மழை கிடைக்கு விலங்குகள் வாழ்றதுக்கான வாழ் எடமு அதா அதுகளுக்கான உணவு இருக்குற மாரி நம்மளு காடுகள் இருக்க எடத்துல வந்து அதிகமா வீடோ ஏதோ வந்து கட்டிட்டு அதுக்கு ஒரு ஒரு விற்பனைக்கான எடமா அத மாத்தாம கோ விலங்குகள் வாழ்றக்கான எடமா அத மாத்தணு அத வாழ்றக்கு நம் வழிகாட்டணுங்க இல்லைங்ளா அதனால காடுகள் ருக்குற எடத்து கொஞ்சோ விலங்குகள் வாழ்றக்கான வழித்தடமா மா தி மாத்தி நம்ம வந்துட்டு அதுக்கான வலிகள அதுக்கு ஓபன் பண்ணி விட்ணுங்க மேடம் அதனால நம்மளு வந்துட்டு இருக்குற இங்க கிட்ட கிட்ட ருக்குற சின்ன சின்ன மிருகங்களுக்கு கூட அதுக்கான என்னென்ன உணவு நம்ம குடுக் க முடியுமோ நம்மளால முடிஞ்சது எதாவது நம்ம வழியில இருக்ற அஹ் விலங்குகளுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாது உணவு நம்ம குடுத்துட்டே இருக்கணு அப்டி குடுத்தோம்னாதா அதுகளு அதுகளுக்கான உணவ தேடி அங்க இங்கேயு போகாம ஏதோ இதாகாம நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அதுகளுக்கு பண்ணனால நம்ளு காடுகள காடுகள்ல காடுகளுக்கு நம்ம எது பண்ண முடியலன நம்ம சுத்தி இருக்ற விலங்குகளுக்கு ஏதோ ஒண்ணு உணவு அளிச்சோம்னா அதுகளு நல்லா இருக்கு அனால அதுக்லா நம்ம முயற்சி பண்ணணுங் மேடம் யாரயு வந்துட்டு ங்க நம்ம சொல்லிட்டு இது எது இல்ல அதுனால எந்த இதையு நம்ம இதாகாம நம்ளு பாத்துக்கணு செரிங்ளா அதுனால அ யானைகளுளுக்கு ரொம்ப காடுகள் இல்லாதுனால யானைகளு ரொம்ப அழிக்கப்படுது அதுக்கு நம்ம எதுவு பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கு வந்து நம்மளு கவுர்மெண்ட்ட கொஞ்சோ எடுத்து உரைக்கணு எப்டி அ காடுகள் அளியாம இருக் த்தறக்கு என்ன பண்ணுமோ நம்மளால முடிஞ்ச இதுட வந்து கவுர்மெண்ட்டுக்கு எடுத்துரச்சோம்னா அதுவு வந்து இதாகாம இருக்குங்க